ஹலோ
ஆ தோழாரே வணக்கம்
ஹலோ மேம் குட் குட் ஆஃப் ஆ நல்லாருக்க மேம் நீங்க மேம்
உம் நானு நல்லார்க்கெங்க அ சாப்டீங்ளா அப்டியெல்லா கேக்க கூடாதுங்க ஆ அ இப்பொதா பஸ் ஓகே அ சாப்டீங்ளா
சாப்ட மேம் மானிங் சாப்ட்ட இனிமேதா சாப்புட்ணு ஆஃப்டர்னுன் அது
சேர் சேர் சேரிங்க அப்றோ சொல்லுங்க எதப் பத்தியாது பேஸ்லாமா
ஓகே மேம்
அ உங்க ஊரு ஸ்பெஷல் என்ன
மேம் எங்க ஊர்ல ஹீல்ஸ் இருக்குது மேம் ஏலகிரி ஹீல்ஸ்ஸு ஜோலார் பேட்ட எங்க ஊரு நெக்டீவ் பிளேஸு
ஓ செரி செரிங்க அந்த மாரில்லா சொல்லக்கூடாது அ பரவால்ல நம்ம ஊரோ பேரோ எதுவ்மே ஷேர் பண்ணிக்க கூடாது அ ம் பரவால்லங்க அ நம்ம ஏதாது ஒரு எ நீங்க மலை வாழ்ல்ல அப்போ உங்க மலையில நல்லா வெளய என்னல்லா வெளயுது என்ன மாரி பழங்கள்லா இருக்கு அதுக்கல்லா என்ன தனித்துவம் இருக்குன்னு சொல்ல முடியுங்ளா
நெறைய இங்க பார்க்குங்க அந்த மாரி இருக்கு மேம் இது பலாப்பழோ ஆப்பிள் அந்த மாரி மாதுளம் பழோ அ அந்த மாரி எல்லாமே நேச்சுரலாவே இங்க வரு மேம்
அ அ அ இயற்கையா சாப்ட்டு நல்லா செழிப்பா இருக்கீங்ளா
அ ஆமாங் மேம் அந்த மாரி தா மே
சேரி சேரிங்க எனக்கு இந்த மலைக்கு போறது எல்லா ரொம்ப புடிக்குங்க அந்த டிரெக்கிங் மாரி போவாங்க இல்லைங்ளா அதெல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக் குங்க அது மலைல இருக்கணுனா அந்த கிளைம் அந்த இயற்கைய ரசிச்சுட்டு அது கூட ஒன்றி வாழ போது நமக்கே ஒ ரு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கெடைக்கு ஒவ்வொரு வா காலேலயு அந்த விடியல் ஆமா விடியல் ஆமா ஆமா ஆமா விடியக் காலேல நம்ம எழுந்து அந்த இயற்கையான ஸ் சூழலல அந்த சுவாச அந்த காற்று சுவாசிக்றோ இல்லைங்ளா அதுவே நமக்கு ரொம்ப ஆரோக்கியமா ஒரு நாளோட புத்துணர்ச்சியோட ஆரம்பிக்ற மாதிரி நல்லா இருக்குங்க
இன்னோ நெறைய தையலோ மரங்க அந்த மாரி எல்லா நம்ம காத்துல நடந்து போனாலே அந்த காத்துலயே வரு மேம்
ஆ அந்த அந்த இயற்கை காத்துல அந்த மூலிக வாசோல்லா வரப்போ நமக்கு நோய் நொடியெல்லா அதிகமா வராதுங்க அந்த இயற் கேயோட ஒன்றி இந்த மலேல வாழ்றவுங்கல்லா ரொம்ப நாளைக்கி நல்லா செழிப்பா வாழுவாங்க அதுக்கு கார்ணோ பாத்தீங்ன்னா அவுங்ளோட உணவு ஏனா அவுங்க அங்க அங்கயே வெளய வெச்சு அங்கயே எல்லா பண்ணி அங்கயே சாப்டுவாங்க கீழருந்து வா ம எங்க கீழ வந்து எல்லாரு வாங்குற எடத்துலருந்து வாங்கிட்டே போனாலு அவுங்க தோட்டத்துல வெளைவிச்சு அதுல இருந்து எடுத்து அதுல சாப்டுவாங்க பாருங்க அது வந்து அது உண்மையாவே ஆரோக்கியமான உணவுங்க அதல்லா இ ஒரு நாளாவது அது வந்து வாழ்ந்து பாக்கணுனு எனக்கு ரொம்ப ஆசங்க ஏனா நாங்களு இங்க பக்கத்துல தாங்க அ மலைவாழ் மக்களுக்கு நீங்கல்லா மலையில வாழ்றீங்க நாங்க மா மல அடிவாரத்துல வாழ்றோ எங்களுக்கோ அந்த இயற் கேயோட சூழல்லா ரொம்ப புடிக்கோ இந்த அப்பப்போ அந்த அந்த கெலக்கா சொல்லுவாங்கல்ல அந்த பழோ சூரப்பழோன்னு சொல்லுவாங்க கருப்பாருக்குமே அதெல்லா அவ்ளோ டேஸ்ட் டா இருக்குங்க அப்ப எங்க ஊ எங்க ஊர் சைடு எல்லா பாத்தீங்ன்னா அந்த எப்பயாச்சு ரொம்ப மழ பெஞ்சு ஆத்துல தண்ணி அது கோடி விட்டு போதுன்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி போற போ அந்த டைம்ல இந்த மரங்கள்ல்லா நல்லா பழுத்து செழிப்பா இருக்குங்க வெறகு வெட்டப் போவோ அ இந்தப் பழங்கள்ல்லா பறிக்க போவோ எல்லா அ அண்ண தம்பிங்க எல்லா சேந்துட்டு அ ஞாயித் ஞாயித்துக்கெழமனா வேட் அங்க வே
மு முள்ளு முள்ளு வெட்டறதுக்கு அப்றோ அந்த மாரி தேன் கூடு அது இது போயி களிச்சு கிடனு கதை தொடராவுனு
இது லீவ் நாளுங்கல்லா லீவ் நாளுங்கல்லா நம்ம சொந்தக்காரங்க எல்லா வந்து ஒன்னா சேந் து எல்லா அண்ண தம்பிங்கெல்லா சேந்து எங்கேயாது போம்போது அந்த காட்டுக்குள்ளேயே நடந்து போனாலு அது ஒரு தனி சொகங்க நம்ம பேசிக்கிட்டே அள கலாய்ச்சுக்கிட்டு அப்பறோ இந்த மரத்தோட இந்தப் பழங்களைப் பறிச்சு சாப்ட போது ஆ நம்ப ஒரு ஒருத்தரு பாத்து அது எனக்கு வேணு உனக்கு வேணு எனக்கு குடு உனக்கு குடு ஆ பாரபட்சம் பாக்காம எல்லாருக்கு ஒன்னா பரிமாறி எல்லாம் மன ஸ் ஒரே மனசோட நம்பப் இது பண்ணுவோம் பாருங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆ அதெல்லாம் அந்த அந்த சின்ன வயசோட முடிஞ்சு போயிடுச்சுங்க
ஆமா ஆமா
நினைங்க பாட்டி ஊருக்குெ பாட்டி ஊருக்கெல்லா பாத்தீங்கன்னா ம் ஆ கொஞ்சம் ஃபெ பெரிய ஃபேமிலி தாங்க அந்தப் பெரிய ஆ பெரிய ஃபேமிலி தான் அந்தப் பெரிய ஃபேமிலில ஒரு மே மாசம் ஆனா மட்டுமே ஒரு ஏ என்ன மாரி அதாவது சின்ன பசங்க சொல்லுவோல்ல நம்ப ஏஜ்ல இருக்கவங்க அந்த மாரி ஒரு இருவது இருவத்தஞ்சு பேரு இருப்போங்க நாங்களே எல்லாம் புங்க மரத்துல ஊஞ்சல் கட்டீட்டு விளையாடுறது அப்புறோம் ம் தொட்டி தண்ணி வரவ் தண்ணி அப்பல்லாம் பம்ப்செட்ல தண்ணிப் பாத்தீங்கன்னா ஏதாவது ஓ ஆமா ஆ தொட்டில எப்பையாவது தானே வரும் நீ இன்னிக்கி மா காலையில கரண்ட் இன்னிக்கி காலையிலே தண்ணி வந்துரும் மதியம் கரண்ட்டு நிக்கும் அப்புல்லா சொல்லுவாங்கள்ல அந்த மாரி சொல்றத் த்த நம்ப அந்த மதிய கரண்ட்டெல்லா வந்துருச்சுன்னா தண்ணி எப்போ வருனு வெயிட் பண்ணிருந்து அந்த தொட்டில போய் எல்லா மொத் த்தமா குளிச்சுட்டு ஆ ஆட்டம் போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு மண் நேரம் போறதுக் கூடத் தெய்யாதுங்க அந்த அளவுக்கு அங்க அமக்களம் பண்ணிட்டு அவ்வுளோ என்ஜாய்மெண்ட்டா இருக்குங்க இது நம்ப கிராமத்துக்குங் சைட்லெல்லா இப்டி இருக்கு அப்டின்னா அந்த மலைவாழ்லெல்லா நீங்க தண்ணிக்கெல்லாம் ஆ நல்லா அங்க ம் தூய்மையான தண்ணி எல்லா கெடைக்
ஆ ஆமாங் மேம் மலையிலந்து மே மலையிலிந்து அப்டி அருவி மாரிக் கொட்
கொட்டும் அதெல்லாம் பாக்க ம் நம்போ வீட்டு ஸ் சைடுங்கள்லா அருவி கொட்டுதுங்ளா நீங்க பாத்துருக்கீங்ளா நீங்க அந்த மாரி ட்ர வே போயிருக்கீங்ளா நண்பர்களோட சேந்து
ஆ ள அங்கதான் மேம் நம்ப இருக்கிறுதே போவோம் நம்போ ம் ஃப்ரெண்ட்ஸுங் கூட போவோ அருவீங்கல்லா கொட்டும் அது கிட்டல்லாம் போ போய் பர்மிஷன் இல்ல மத்தப்படி தூர்துலந்து பாக்கலாம் ஃபோட் ஃபோட்டோஸ் எதுன்னா எத் த்துக்குல்லா அந்த மாரி தான்மா குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் குளிக்கிறதுக்குன்ட்டு பர்மிஷன் அவுள் தான் மேம் அந்த மாதிரி மட்டும்தான்
சேரி சேரிங்க எனக்கு அந்த மாரி சூழ்நிலையில வாழ்னுன்னு ரொம்ப ஆசங்க ஒரு நாளாச்சும் ஆ நான் நெனைப்பே இங்க எங்கயாவது நம்ப வீடு வாங்கிக்கிலா இந்த வீடு வாங்கி இங்க செட்டில் ஆயிட்டா நம்ப இங்க இயற்கையோட சோ சேந்து வாழ்ந்துக்குலாம் ப்புட்ல்லா நாங்க யோசிச்சதுதுண்டுங்க ஏன்னா அவ்ளோ ஆ அவ்ளோ நல்லா இருக்கும்ங்க அது கூட பாக் க்கறது பேசுறது அது எல்லாமே ரொம்ப ரொம்போ இயற்கையோட வாழ்றது தாங்க வாழ்க்கன்ற மாரி யாயிரு தோணும் இதெல்லாம் வந்து கிராமத்துலயே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்க இந்த நகரத்துல இருக்கவங்க அதப் பழகிட்டு அதுக்கப்புறோ அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சோ சர்வேப் ப இ வாழ்றதுக்கே கஷ்டப்படுவாங்க ஆனா